வயித்துல இருக்க கொழந்தைக்குமே அது பறக்கிறதுக்கு முன்னாடியே வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போ அது வந்து என்ன சொல்றது நம்ம கீழ் நோக்கி போய்ட்டுருக்கோன்னு சொல்ல முடியாதுல அதுவுமே நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுதாம்ம முன்னாடி வந்த காலரால்லா ஒரு பெரிய டிசீஸா இருந்துச்சு ஆனா இப்போ அதெல்லா வந்து வந்துச்சுன்னா என்ன டக்குன்னு கியூர் பண்ணிக்கலா அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல்லா
ஆம் அந்த ஆர்ஹிச் பேக்டர் ப்ராப்ளம் கூட கம்மியாயிருக்கு இப்போ யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இல்ல கொழந்தைங்கள்ல
அனீமியா வந்துச்சின்னா அந்த பிள்ளைங்க உடனே வந்து டெத்து தா அந்த மாதிரி தா முன்னாடி உள்ள கண்டிஷன் ஆனா இப்ப வருஷ கணக்குல பிளட் ஏத்துறது அது எல்லாமே நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் தான வருஷ கணக்குல அவுங்க உயிரோட தா இருக்காங்க அதே மாதிரி கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டுன்னு ஒன்னு முன்னாடி காலத்துல இருந்துச்சா அப்டிலா இல்லல்ல ஆனா இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு கிட்னி ஃபெய்லியர் ஆச்சுன்னா இன்னொருத்தோங்களோட கிட்னிய குடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலா அத அது ஒரு பெனிஃபிட் தானா நமக்கு
ம்
மெடிசினல்லா பாத்தோ‌னா நெறைய விஷயொ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதே விதத்துல செல விஷயொ நமக்கு அது சைடு் எஃபெக்ட்ஸ்ஸு இருக்கு சைடு் எஃபெக்ட்ஸ் இல்லன்னு நம்ம சொல்ல
ஆனா முன்னாடி இந்த மாதிரி முறிவுகள் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லா நேச்சுரலான முறையிலேயே வந்து
இருந்ருக்குன்னு புறநானூறு அதுல எல்லாமே இருக் ஆனா அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன் நம்ம சொல்ல முடியாது
ல்ட்டு குடுக் கு அப்டின்னு நம்ம வந்து
இப்பொ வந்து உள்ளருக்க எலும்புக்கு உள்ளாடி இருக் க போன் மேரோல ஏது கம்ப்ளைண்டுனா கூட எ க்ஸ்ரே ஸ்கேமுன்ட்டு வச்சு கண்டுபுடிச்சிர்றாங்க ஆனா முன்னாடி உள்ள காலத்ல அந்த மாதிரி பண்வாங்களான் கேட்டா அது டவுட்டு தா தலையில அடிபட்ருச்சின்னா ஒடனே ஒரு எம் ஆர் ஐ ஸ்கேன் எடுத்து அதுல நரம்புல ஏதாது கம்ப்ளைண்ட்ருக்கா இல்ல பிளட் க்ளாட் டாயிருக்கா அந்த மாதிரி எல்லாமே நம் ம ஒடனே சொல்யூஷன் அது ஒரு மன நிம்மதி தான நம்ம பாத்துட்டு எந்த பிரச்னையு இல்லன் தெரியும்போது
உம் முன்னாடி இந்த மாதிரி கண்டுபுடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்ல ஆனாய் இப்பொ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வர் ரதுக்கு முன்னாடியு கண்டுபுடிக்கணு இது வந்ததுக்கப்றமா கண்டுபுடிக்க முடிய்து மெடிஸ் சன் எடுத்ததுக்கு அப்றமா வந்து எந்த அளவுக்கு அது க்யோர் ஆயிருக்கு அப்டிங்றத நமக் கண்டுபுடிக்க முடியிது
ஒரு விதத்ல நா ப்ரா வந்து மெடிசென்னாலே இருக்கு நெறைய பேர் அத தப்பா யூஸ் பண்றாங்க எந்த இதுக்கு எந்த மெடிசென் குடுக்கணுன் தெரியாம இப் பொமே ஒரு இஷ்யு ஆச்சி ஒரே ஒர் நா இருக்கு ஓ இவ இன்ஜெக்க்ஷன் மூக்குல சர்ஜரி பண்றதுக்கு இந்த ன் மாற்றி போட்டு அவுங்க வந்து இறந்துட்டாங்க அதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட கேர்லெஸ்னெஸ் தான் ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சு அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கனும் அனஸ்தீஷியாலியுமே ஒரு லெவல் இருக்கு ஒருத்தங்களோட ஹெல்த் கண்டிஷன் தெரியாம அவங்களுக்கு பிளட் அது மாதிரி ஏத்தக்கூடாது எல்லாரோட பிளட்டும் எல்லாருக்கு இப்போ ஓ பாஸிடிவ் ஓ பாஸிடிவ் வாகவே இருந்தாலும் கண்டிப்பா அது எல்லாருக்கு மேட்ச் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது
ஏன் அப்படி மேட்ச் ஆகாது ஓபாசிடிவ் ஓபாசிடிவா இருந்தாலுமே
மாக இருந்தாலும் அவங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அது டக்குன்னு பிளட் வழியா இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் தலைமேக்காதனால உடம்புல புண்ணு வருது அந்த மாதிரி இந்த பிளட்னாலயே நிறைய நோய் வரும் அதனால நான் உம் எல்லாமே டெஸ்ட் ப்பண்ணி எல்லா ஓகேவான் சொல் பாத்துட்டு தான் இருந்தோம் எல்லா எதுலயுமே கேர்லஸாவும் இருக்கக்கூடாது முன்னாடி காலத்துல ப்ளட்டோன அரசு கிடையாது இப்போ வந்து எல்லா க்குமே ஒரு பிரெக்னென்சில பிளட் லாஸ் ஆன கூட உடனே பிளட் டோனர் அரேஞ்ச் பண்ணி அந்த பிளட்டு குடுக்குறதுமே நல்லதுன்னு தான்
முன்னாடி வந்து என்னன்னா பிளட் டோனர் அஹ் பிளட் கு டுத்தாலுமே அத வந்து அதை வந்து பாதுகாத்து வைக்கிறது க்கான எந்த ஒரு மெத்தடும் அப்போ இல்ல
மில்ஸ் கெடைக்குமே அஹ் சேஃப் குட்டியா வச்சுட்டு அதுக்குன்னுமே மதர்ஸ் மில்க்குனு பேங்க் இருக்கு பிளட் பேங்க் மாதிரி அந்த பேங்க் இருக்கு அதனால எவ்வளவோ பிள்ளைங்க இப்போ ப்ரீமெச்சூர் பேபிஸ்லாம் நிறைய பேர் காப்பாத்துறதுக்கு ஒரு ரீசன்
ஆனா இப்ப எல்லா வந்து முன்னாடி அவ்வளவு குழந்தைங்க பிறந்தாலு இந்தப்புறம் இந்த மாதிரி டீஷ்
அப்டியே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பழைய காலத்துல இருந்து யோசிச்சோம்னா எல்லா வீட்லயு எ இப்ப கொழந்த பொறந்து ஒரு வயசுல எறந்துட்டு என்ன டிசீஸ்னே தெரில அப்படியு நறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அந்த கொழந்தைங்களுக்கு என்ன நோயினே கண்டு புடிக்க முடியாம திடீர்னு ஏதாவது ஆகு ஆனா இந்த காலத்தில்ல கொழந்த பொறந்த ஒடனே கொழந்தைக்கு மந்த இருக்கானு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்றாங்க அதுக்கு எந்தாது இருக் க்கானு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாத் து இன்குபேட்டர்ல வைக்கிறது அந்த மாதிரி நறைய அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இரு க்கு
சோ ஒரு முன்னாடி வந்து இருந்த நாலேஜு க்கு மக்கள் வந்து ந நல்லாவே வாழ்ந்திருக்காங்க ஆனா இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு ரொம்ப நெகட்டிவ்ஸ் கலந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இருக்கு
கண்டிப்பா ஏன்னா நம்ம இல்லே இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் புட் மட்டுமே தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை நம்ம நிறைய கெமிக்கல்ஸும் சேத்து தான் நம்ம இன்டேக் பன்றோ எவ்ளோ தான் நம்ம ஹெல் கான்சியஸாக இருந்தாலும் நம்ம நமக்கே தெரியாம நம்ம வந்து கெமிக்கல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன் இப்போ அரிசி சொல்றோம் விவசாயி எல்லாருமே முன்னாடி காலத்துல வந்து இந்த கொல செடி அந்த மாரி
இப்போ இப்போ எல்லாம் வந்து இப்போ வந்து கவர்மெண்டே வந்து மக்களுக்கு அருசி என்னதான் ப்ரொவைட் பண்ணாலும் அந்த அரிசி பானையேல நம்ம வந்து சோற வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த பானைய வந்து அந்த மூடிய வந்து தொறந்த உடனே அந்த ஜார்ல இருந்து ஓரு வில்லு வருது
அதான் சொல்றேன்ல்ல இப்போ முன்னாடி வந்து ஆப் சொல்லுவாங்கள்ல அந்த மண் புழு உரோம் கூம் பாம்பு இருக்குன்னா நெறய விதம் இருக்கும் மொதல்ல ஆனா இப்போ வந்து அது எதுவுமே வரக்கூடாது பயிர் எதுவும் நாசம்ஆயிடக்கூடாதுன்னு யூரியா நெறையா போட்றாங்க அப்போ யூரியா கெமிக் கெமிக்கல் தான இந்த மாதிரியே நெறையவே விஷயங்கள் போடும்போது அந்த மாரி நம்ம நேச்சுரலாக எந்த ஒரு அழிவு வராது
துக்காக யூஸ் பண்றது செரி ஆனா வந்து இப்போ சுகர் பேஷன்ஸ்ல்லா சு கர் சாப்டாதீங்க கருப்பட்டி சாப்டுங்க சர்க்கர சாப்டுங்க ஒயிட் சுகர வந்து அவாய்ட் பண்ணுங்கனு சொல்லிட்டு இந்த மாரி இதுக்கு மாற சொல்லியாங்க ஆனா வந்து அந்த சர்க்கரயிலயுமே கலப்படனு சொல்லி யூரியா ஆட் பண்றாங்கனு சொல்லியாங்க அது வந்து நீங்க எப்டி பா உம்
இது எனக்கு தெர்ல சர்க்கரையில யூரியா இருக்குனு சொல்றது நா இப்பதா கேள்விப்படுறே
ஆஹ் நொ நொரை ஹாம்ஃபு
அதா நம்ம பாடியிலயுமே நமக்கு யூரியா கண்டென்ட் வந்து தேவதா அதுவுமே ஒரு லிமிட்டா யூரியா கண்டெட் இல்லனாலு நமக்கு பிரச்சன தா யூரியா கண்டென்ட் கண்டி இப்ப வேணு
து வந்து நம்ம இப்டி எடுக்க வேண்டிய அவஸ் ல்லியே ஆர்டிபிஷியலா எடுக்க வே நேச்சுரலா ஃபுட் மூலமா கெடைக்கிறது ஓகே இது வந்து ஹாம்ஃபுல் தானே இப்டி வந்து நம்ம நமக்கு க்கு
இது ஹாம்ஃபுல் தா நம்ம வேற விதமா
மக்கள் ஆமா மக்கள் வந்து ஹெல்து ஹெல்துனு ஒரு பக்கோ ஓடும்போது ஹெல்த் தியான ஃபுட் ஸ் அ வந்து காஸ்லியா இருந்தாலு பரவால்ல இப்ப ஒயிட் சுகர் கொஞ்சோ சீப்பா இருக்கு ஆனா கருப்பட்டி வந்து போர் ஹண்ரெட் ரூபீஸ்னா கூட மக்கள் வாங்க போகும்போ ரெடியா இருக்கும்போது அதயே அது வந் அதுக்கு வந்து ஒயிட் சுகரே பெட் டர் அப்டிங்கற மாதிரியான விஷயங்கள பண்ணி ஏமாத்துறாங்க இல்லியா அது அது வந்து
அது வந்து ஏமாத்துற உங்களுக்கும் ஏமாத்துறவுங்களுக்கும் மனசு இதாச்சுனா இப்போது பால் வந்து போ சிட்டி சைடுல இருக்கிறவு ங்க ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவுங்க இருப்பாங்க அதிகமாக ஜிம்முக்கு போறவுங்க அந்த மாதியெல்லா இருக்குறாங்க ஆனா எல்லாருமே பாக்கெட் பால் யூஸ் பண்ணுவா அந்த பேக்கெட் பால்ல ஃபார்மலின் இருக்கு ஃபார்மலின் நார்மலா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோ
பிரிசர்வேட்டிவ்
மோஸ்ட்டா அதுவு டெட் பாடிக்கு யூஸ் பண்றது
உம் அப்டியா உண்மைலே மில்க்ல வந்து ஆட் பண்றாங்களா ஃப் ஃபார்மலின்
வந்து நியூஸ்லா வந்துச்சே ஃபா ர்மலின் கண்டென்ட் அதிகமா ஆட் பண்றாங்கன்னு கெட்டு போகாம இருக்கறதுக்காக சோப் அதுவு ஆட் பண்றாங்க ஆனா சோ சோப் பேஸ் வந்து எது எவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கானது ஆசிட்ட விட பேஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ அந்த பே ஸ வந்து நம்ம இன்டேக்கா எடு த்துக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம இன்டஸ்டெயின்லா ஸ்ட்ராங்காதா இருக்கா அந்த பேஸ் எல்லாமே நம்ம ஒரு டாய்லெட் கிளீனிங் ஏஜென்ட்டாதா யூஸ் பண்ணுவோ அந்த டாய்லட் கிளினிங் ஏஜெண்ட்டா யூஸ்
றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து சோப் பவுடர் வந்து இந்த மாரி மில்க்
அதுவுமே நமக்கு ஹார்ம் ஃபுல் தான இப்போ ஒரு ஜூஸ் எடுத்தாலுமே அதோடைய இன்கிரிடியன்ட் ஸ்லா ரீட் பண்ணா அதுல ஃபுல் அன் ஃபுல் கெமிக்கல் மட்
ஆசையா ஒரு ஜூஸ் எடுக்கு ஆசையா கைல வந்து ஒரு ஜூஸ குடிக்கிறதுக்கு எடுக்கறோ இந்த இங்ரீடியன்ஸ பாத்தோனே வேனா வக்கதான் தோணுது
கென்ன பண்ண முடி
அந்த பேக்கேஜிங் ஃபிரண்ட் பேக்கேஜிங் ஆமா ஃபிரண்ட் பேக்கேஜிங் பாக்கும்போது அப்டி ஸ்லைஸா மேங்கோ கட் பண்ணி அப்டியே சாறு வடிஞ்சு வருது இத பாத்தா குடிக்கணுன் தோணு ஹெக்குல பாத்தா அப்டியே ஒரு மாதுரி இதா வருது அது இதுன்னு நம்பர் நம்பரா குடுத்து குடுத்து ஒவ்வொரு கெமிகல்ஸ மென்ஷன் பண்ணிருக்கத பாக்கம் போது வேண்டா இவங்க இப்புடி பண்றதுக்கு பதிலா இந்த மா இந்த மாதுரி ஃப்ரூட் சோ ஃபிரண்ட் பேஜ்ல வந்து அவ்ங்க வந்து முடி இந்த மரி அழகா பண்றதுக்கு பதில அந்த கெமிக்கல் நெம்ஸ பெசு பெருசா இந்த பாட்டில் எழுதி வெச்சா மக்கள் வந்து கொஞ்சோ விழிப் புணர்வோடு இருப்பாங்க
அப்டி பண்ணாதா அவங்களுக்கு வியாபாரோ ஆகதில்ல யாரா இருந்தாலு மணி மைண்டடா தான இருக்காங்க பிஸ்னஸ் மேன் எல்லாமே அப்ற எப்
கோர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இது மேங்கோ கவுவர்மெண்ட் வந்து இத வந்து இது பண்ணனு நீங்க மேங்கோ ஜூஸ் மேல ஒரு எடத்துல எழுதிக்கோங்க ஆனா வந்து இந்த மாதிரி வெளியில எதுவு போட வேண்டா என்ன உள்ள ஆட் பண்ணிருக்காங்ளோ அத வந்து மெயினா நீங்க ஆட் பண்ணுங்க அப்டின்னு வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வரலாமே
ஆ என்ன சொல்றது இந்த மன்டே எ அம் கெமிக்கல்ஸ் எதுவு இல்லாம நேச்சுரல் ஃபுட்டு வந்து கிரியேட் பண்ணி ஸ்டால் போட்டு விக்குறாங்க நறைய பேர் ஆனா அதல்லா நம்ம வாங்க மாட்டோ கடைல எது கலர்ஃபுல்லா இருக்கோ அத பாத் த்துதான நம்ம வாங்கிட்ருக்கோ
அப்ப இதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் தானே இதுக்கு எல்லா ப பொறுப்பு கொவுர்மண்டு தானே ஏத்துக்கிடலா
அப்டியு சொல்ல முடியாதுல்ல ஏ நமக்கு பிரைன் கடவுள் குட்த்துருக்காரு எதுக்கு குடுத்துருக்காரு காலேஜ் ல போய் படிக்கிற எதுக்கு படிக்கிறோ எது நல்லது எது
மக்கள் வந்து மக்கள் வந்து எல்லாரு மக்கள் வந்து எல்லாரு யோசிச்சு மார்றத விட கொவுர்மண் மாறும்போது அந்த ஃபேக்ட்ரீல உள்ளவங் பூரா ஆடர் போட்டா ஃபேக்ட்ரீல உல்லவுங்க அத ச்சேன்ஞ் பண்ணி தானே ஆஹனு அப்போ வந்து மக்கள நம்ம மாத்த வேண்டிய அவசியமில்லே இப்பொரால மாத்துரது ஈசி யாகொர்மா
இப்போ கவர்மண்ட்டுமே பிஸ்னஸ் மனி மைண்டட் தாதா இருக்கு அந்த பிஸ்னஸ்லிர்ந்துமே அவுங்களுக்கு ஜி எஸ் டி போது இப்பந்த பிஸ்னஸ்லா கம்மி யாகும் போது கவுர்மண்ட் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடி கோடிகணக்குல கடன்ல இருக் காங்க அப்ப என்ன பண்ண முடியு
கொவுர்மண்டுக்கு வந்து பண வரணுங்குறதுக்காஹ மக்கள் லட்ச லட்ச்சமா கொண்டு ஹாஸ்பிட்டல்ல குடுக்கணுமா
அதல்லா கண்டிப்பா அவுங்க யோஸ்
ஹாஸ்பிட்டலின்னு கொவுர்மண்டுக்கு ஜி எஸ் டி போகுதோ ஒரு வேல
கண்டிப்பா மெடிசன்லலா என்ன ஜி எஸ் டி போஹாம்லா இருக்கு ஃபார்மெசிலிருந்து நம்ம மெடிசன் இப்போ வந்து எல்லா ஹாஸ்பிடல்லையு ஃபார்மசி உள்ளாடி வெச்சிருக்காங்க அந்த ஃபார்மசில நம்ம மெடிசன் வாங்குறோன்னா அந்த கட வெச்சிருக்கவுங்க ஜி எஸ் டி கேக்காம இருப்பாங்ளா
இப்போ ரீசண்டா ஆ இப்போ இப்ப ரீசண்டா கலக் ட்ரு வந்து கன்னியாகுமாரி மோவட்டத்துல ச்சேஞ்ச் ஆயிருக்காங்கன் சொல்ல சொல்லியாங்க அப்பந்த கலெக்டர் வந்து அ எல்லா பக்கத்ல இருக்குற ஷாப்ஸில் எல்லாம் போயிட்டு அ அங்க இருக்க ஜூஸ் ஐஸ்க்ரீம் இதெல்லா து அந்த சாதாரண மக்களுக்கு வந்து அவுங்களுக்கே தெரியாது என்ன விக்குறவுங்களுக்கே தெரியாது அது என்னன்னு வாங்குறவுங்களுக்கு தெரியாது என்னன்னு இப்போ ஒரு பிராண்டடான ஓகே ப்ப அருன் ஐஸ்கிரீம் இருக்கு அப்போ வந்து அது மட்டு வந்து ஹெல்தியானதா அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்யாசோ இருக்க போது பே அ பேரு வந்து பிராண்டடா இல்லாத ஒரு ஐஸ்கிரீமுக்கு அதுக்கு என்ன பெரிசா வித்யாசோ இருக்க போது எப்டியுமே ரெண்டுமே வந்து மோசமான ஒரு விஷயந் தா இத வந்து அவரென்ன சாதாரண மக்கள்ட்ட ந்த கேள்வி எழுப்பி என்ன ஆகப்போது அவரு வந்து கேள்வி எழுப்பணுன்னா இதுக்கு அகைன்ஸ்ட்டா கேஸ் போட வேண்டிதானே
ஐபேக்கோ போனோனா ஐபேக்கோலலா நறயா டைப்ஸ் ஆஃப் அந்த ஃபேமிலி பேக்கு ஹ அப்றொமா கோன் ஐஸ்கிரீம் இந்த மாரி ஐஸ்கிரீம்ஸ் இர்க்கு எல்லாத்லைமே இன்கிரிடியன்ஸ் எல்லாமே போட்ருப்பாங்க அது எல்லாமே என்ன சொல்றது ஒரு லைசன்ஸ் வாங்கிட் டுதா‌ அவுங்க வந்து ப்ரடியூஸ் பண்றாங்க ஆனா நம்ம ஹோமேடுனு சொல்லி இப்ப நா